ஆமா தோழி
ஆ பேஸ்லாங் சிஸ்டர்
நல்லா இருக்கீங்களா தோழி
ஆ நல்லா இருக்கேங் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
தோழி
ஆ கேக்குதுங்க சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதுங்களா
ம் கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
இருக்கே தோழி
சாப்டீங்களா
சாப்பிட்டாச்சு தோழி நீங்க சாப்டீங்களா வீட்டில எல்லாரூ நல்லா இருக்காங்களா தோழி
ஆ இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க சிஸ்டர் நானூ சாப்ட்டே
ம் செரி தோழி
ஆ என்ன ஸ்பெஷல் நைட்டு
நைட்டு சாப்பாடு பார்த்திங்ன்னா இட்லி தா தோழி
ஓகே ஓகேங் சிஸ்டர்
அங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்டிங்க
நானூ இட்லீயூ எம்டி சென்னாவூ பண்ணேங்க சிஸ்டர்
ஆ சரி சிஸ்டர் எம்டி சனா எப்டி பண்றத எனக்கு கொஞ்சொ சொல்லி கொடுக்கறீங்களா ஒவ்வொருத்தரூ ஒவ்வொரு விதமா செய்வோம் இல்லயா
அ ஆமாங்க சிஸ் நா வந்துட்டு யூடியூப் பாத்து ட்ரை பண்ணேங் சிஸ்டர் சப் பார்ட்டிக்கு ட்ரை பண்ணே பிற அதே இப் அ எப்டி பண்ணீங்ன்னா ஒரு நா குக்கர்லயே பண்ணிட்டே நானு குக்கர்ல வந்துட்டு கொஞ்சொ கொஞ்சொ ஆயில் விட்டு நமக்கு கடுகு கருவேப்புள்ள வேணுனா நீங் பச்ச மிளகா ஆட் பண்ணிக்கலா சில பேர் பச்ச மிளகா ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க வயிறு எரிச்சல் அல்சர் ப்ராப்ளம் இருக் துனால வேணான்றுவாங்க நீங்க வேணுனா கொஞ்சோ எண்ண போட்டு கடுகு கருவேப்புல வெங்காயோ சின்ன வெங்காயோ சின்ன வெங்காயோ கொஞ்சோ போட்டுக்கோங் பெரிய வெங்காயோ கொஞ்சொ போட்டுக்கோங்க
சரி தோழி சொல்லுங்க
அ அது அது அஹ் அ அத நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மட்டு போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க புளி ப்பா இருக்கு கொஞ்சோ ஃபேமிலி மெம்பெர்ஸ் க்கு ஏத்த மாரி ஒரு டூ அல்லது த்ரீ த்ரீ பழம் கொஞ்ச பெருசா இருந்தா மூணு போட்டுக்கோங்க மீடியமா இருந்தா ஒரு ஃபோர் போட்டுக்கோங்க போது போட்டுட் நல்லா அது நல்லா அந்த தக்காளி நல்லா வந்து அந்த எண்ணப் பிரிஞ்சு வருல்ல அந்த ஸ்டேஜிங்கும் போது வந்துட்டு கொஞ்சமா நீங்க வந் து அந்த மரைக்கிறதுக்கான மசாலா கொஞ்சமா சின்ன வெங்காய் சின்ன வெங்காயோ ரெண்டு பல் பூண்டு துளியூண்டு இஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி வந்து நமக்கு ஆப்ஷ்னல் தா வேணுனா நீங்க போட்டுக்லா இல்லாட்னா வேணா மெயின் வந்துட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயோ ரெண்டு பல் பூண்டு தேங்கா கொஞ்சோ அதிகமா குவான்டிட்டி இருக்க மாரி போட்டுக்கோங்க தேங்கா கொஞ்சோ அப்பறோ முந்திரி வந்து முந்திரி பருப்பு இருந்தாப் போல்லா நா வந்துட்டு பொட்டுக்கல்ல கொஞ்சோ நாலு பொட்டுக்கல்ல சும்மா நாலு மட்டு போட்டுக்கிட்ட அதுல நானு போட்டுட்டு சோம்பு கொஞ்சோ பட் ட கிராமு அது அப்டி நல்லா வந்து நல்லா ஸ்பை நல்லா வந்து கொஞ்சோ கொஞ்சோ நைஸ் கொஞ்சோ கொற கொறன்னு நல்லா அரச்சி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி எல்லா போட்டு தக்காளி கொஞ்சோ நல்லா எண்ண பிரிஞ்சு வந்ததுக்கப்றோ அந்த அதுலே நீங்க மசாலா கரம் மசாலா கொஞ்சோ சிக்கன் பொடி போட்டிங்னா கொஞ் சிக்கன் கிரேவி மாரி கொஞ்சோ நல்லாருக்கு
சரி தோழி
அது போட்டுக்கோங்க சிக்கன் மசலா ஐட்டம்ஸ் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன இருக்கோ உங்களுக்கு என்னென்ன புடிக்குமோ அதுக் கேத்த மாரி நீங்க ம நா வந்து வரமெளகாத் தூளு சிக்கன் பொடி துளியூண்டு மஞ்சத்தூளு கரம் மசாலா அப்றோ கல்லுப்பு போட்டு நல்லா கொஞ்சோ நல்லா வணக்கிக் கிட்ட நல்லா வணங்குனதுக்கு அப்பறோ இந்த அரச்சி வச்ச பேஸ்ட்டையு நீங்க அது நல்லா ஊத்திட்டு கொஞ்சொ நீங்க உப்பு செக் பண்ணிட்டு ஒரு அதுலேயே கொத்தமல்லி புதினா போட்டீங்ன்னா கொஞ்சோ நல்லா வாசமா இருக்கும் அதுப் போட்டுட்டு ஒரு நா ஒரு டூ விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்ட ஆஃப் ஆயி நல்லா கொஞ்சோ கிண்டி விட்டு ந உப்பு வேணா நீங்க பாத்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு பத்தலன்னா போட்டுக்லா அப்டி நீங்க செஞ்சி பாருங்க கொஞ்சோ டேஸ்ட்டு கொஞ்சோ நல்லாருக்கு உங்களுக்கு
சரி தோழி நா முயற்சி பண்ணி பாக்குற கேக்கும் போதே சாப்டனூன்னு ஒரு ஆச வருது தோழி அந்த கிரேவி சாப்பனுன் ஒரு ஆச வருது
ஓகே ஓகேங் ஸ் நா சும்மா மோஸ்லி எனக் குக்கிங்கே தெரியாது நா சும்மா யூடூப்ப பாத்து அப்டியே ஏதேதோ தெரிஞ்சத பண்ணுவேங் சிஸ்டர்
அப்டியா தோழி அப்டி தா கத்துக்கணு தோழி கொஞ்ச கொஞ்சமா தா கத்துக்க முடியு தப்பு செஞ்சா தா அப்றோ திருந்தலா
ஆமாங் சிஸ்டர் பட் நமக்கு வ நம்ம பண்றதுல்லா நம்பளோட அம்மாக்குல்லா ரொம்ப புடிக்குறதுல்ல அவுங்க கொஞ்சோ டிஸ்லைக் பண்ற மாரி என்ன இப்டி இருக்கு அப்டி போடுங்க இப்டி இப்டின்னு நம கொற சொல்லிட்டே இருப்பாங்க
கொற கெடயாது தோழி அது வந்து உங்கள திருத்துறாங்க தோழி அம்மா இல்லயா அவுங்க வந்து உங்கள திருத்துறாங்க வேற யாரு உங்கள எதுவு சொல்ல கூடாதுங்கறதுக்காக அவுங்க வந் து உங்கள திருத்துறாங்க தோழி
ஆ உங்களுக்கு என்னங்க சிஸ்டர் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவீங்க நீங்க கொஞ்சோ
அ ஸ்பெஷல்ன்னு பாத்தீங்கனா நா வைக்கிற சாம்பார் எல்லாருக்கு புடிக்குன் சொல்லுவாங்க வத்த கொழம்பு புடிக்கும்னு சொல்லுவாங்க தோழி
ஒங்ளுக்கு ஃபிஷ் கொழம்பு பண்ண தெரியுங்ளா
உம் நல்லா பண்ணுவ தோழி
சொல்லுங்க பாக்கலா எப்டினு நா இன்னும் ட்ரை பண்ணதில்லங்
ம் நீங்க நீங்க அசைவமா ஆவை ம் சைவமா தோழி
இல்லிங்க சிஸ்டர் நா வந்து சைள்ட்ல இருந்து வெஜ்ஜு வெஜ்ஜு ஃபேமிலி ஆஃப்டர் வந்துட்டு நாங்க நான்வெஜ் தா சோ அதனால நா வந்து காலேஜ் பளேஸ்ல் வந்துட்டு நான்வெஜ் சாப்ட்டு பழகிட்டு அப்புற இங்கே வந்து குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் அந் ஒன்லி சிக்கன் மட்டுதா மத்த அடி மத்தது எதையுமே ம ட்டன் ஃபிஷ் அந்த மாதிரிலா நா பண்ணது கெடையாது அது மோஸ்ட்லி ஹஸ் பண்ட் வந்து நா வந்து வெங்காயம்லா கட் பண்ணேன்னா அதில் போட்டு பாத்துரத்ல போட்டு வணக்கி வுடு மோஸ்ட்லி நா நைன்டி பர்சன்ட் ஹஸ்பண்டோட குக்கிங் ஒன்லி
அப்டியா தோழி
ஆ நீங்க சொல்லுங்க எப்டினு சொல்லுங்க நா வேனா ட்ரை பண்ணி பாக்றே
அஹ தோழி இப்ப பாத்தீங்கனா கடல் மீன் நாட்டு மீன்னு ரெண்டு வகையான மீன் இருக்கு நாட்டுமீனுங்கிறது பாத்தீங்கனா கொளம் ஆ அந்த மாரி ஆ த்துல்லலா தண்ணி வத்துனதுக்குப்புறம் நாட்டு மீன் புடிப்பாங்க வளப்பாங்க வள த்து சமச்சி சா விக்கிறது வளத்து விக்கிறது வந்து நாட்டு மீனுன்னு சொல்லுவாங்க கெண்ட மீனு விரால் மீன் அதெல்லா கேள்விப்பட்டிருக்கீங்ளா தோழி
ஆ நெறைய ரீல்ஸ் மூவிஸ்ல எல்லா கேள்விபட்டுருக்கே
ஆ கெண்ட விராலு அது மாரி கொறவ குஞ்சு அதெல்லா சொல்லுவாங்க தோழி அதெல்லா வந்து அ ஆத்துல கொளத்துல வளக்குற மீன் அது அதெல்லா பாத்தீங்கனா நாட்டு மீனு கடல் மீன் வந்து நம்ம கடல்ல வாழ்றதா புடிச்சு நம்மளுக்கு வர்ரது பாத்தீங்கனா ரெண்டு கொழம்பு ரெண்டு விதமான கொழம்பு வைக்கணும் ஆ இப்ப கடல் மீனு
ப்ளிஸு கொழம்புக்கு எந்த ஃபிஷ் போட்டால் ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டா நல்லாயிருக்கும் நமக்கு
ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான மீன் வந்து விரும்புவாங்குவோமா ஆ இப்ப எனக் கு பாத்தீங்கனா நாட்டு மீன் பிடிக்கவே பிடிக்காது அந்த ஸ்மெல்லு வந்து எனக்கு பிடிக்காது ஏன்னா அது கொளத்துல புடிக்கிறது ஹ வளப்பு மீன் வளத்து குடுக் க்குறது அதெல்லா வந்து எனக்கு பிடிக்காது எனக்கு கடல்மீன் தா பிடிக்கும் கடல் மீனும் பாத்தீங்கனா அதிக அளவு சாப்புட மாட்டே வருத்த மீன் கொஞ்சம் சாப்புடுவே தோழி எ பையனுக்கு பாத்தீங்கனா வருத்த மீன் தா ரொம்பொ புடிக்கும் அவெ வந்து இந்ந அசைவ பிரியன் அவெ அவரு வந்து அசைவ அசைவ பிரியங்கறதுனால எப்பவுமே அவரு நான்வெ அசைவத்த தா விரும்புவாரு
ஆ அந்த கொழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி இந்த பார மீ நெய்மீன்னா கொஞ்சம் முள்ளல்லா முள்ளு கொஞ்சம் அ கம்மியா இருக்குனு சொல்லுவாங்க
ஆமா தோழி
ஆ
ஆமா நா கடல மேலதா நெறைய இப்ப வெரைட்டி இருக்கே தோழி இப்ப பாத்தீங்கனா மீன் வந்து நா அதிகமா வாங்குற மீன் வந்து ச சேப்பு மீனுன்னு சொல்லுவாங்க சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்க
ஓகே ஓகே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிளே நேம் இருக்குங்ளா அதுக்கு
சொல்லுங்கமா
இல்லைங் சிஸ்டர் ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஒவ்வொரு நேம் இருக் புன் சொல்றன் நானு அந்த மீனோட வக ஆ ஆ
ட்ட சைடு பாத்தீங்கனா அத சங்கரா மீன் அப்டின்னு சொல்வாங்க அத சேப்பு மீன ஆ அ இங்க திருவாரூரு அந்த சைட்ல பாத்தீங்கன்னா அ இது சேப்பு மீனுன் சொல்லுவாங்க தோழி இத
ஓகே ஓகேங் தோழி
அ அந்த மீனு வறுத்தாலு நல்லா இருக்கு கொழம்பு வச்சாலு நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப மீன் கொழம்பு எப்டி நா செய்வே அப்டின்னா புளிய பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னடியே ஊற வச்சிரு தோழி எங்க வீட்லலா பாத்தீங்கன்னா புளியு கொஞ்சோ தூக்கலா இருக்கு காரமு கொஞ்சோ தூக்கலா இருக்கு தோழி
பட்டு அதுக்கு வந்து கொஞ்சோ அதிகமா போட்டா தா கொஞ்சோ டேஸ்ட் கொஞ்சோ நல்லா இருக்குன் சொல்லுவாங்க
ஆமா தோழி மீன்கு மீன் வந்து ஸ்மல்லு இருக்காது அந்த வாட இருக்காது அப்டின் சொல்லுவாங்க தோழி மீன் நா கழுவும்போதே அது ரொம்ப நல்லா கழுவிடுவே தோழி ஏனா அ அந்த மீன் ஸ்மெல் வந்து கொழம்புல வந்தா எனக்கு ட ஒரு மாரி ஒமட்டிட்டு வர மாரி இருக்கு அதனால
ம் ஹலோ
மீன வந்து நா நல்லா கழுவிடுவே தோழி இப்ப பாத்தீங்கனா அ மீனு கழுவும்போது அரிசி கழுவுன தண்ணி இருக்கு பாத்தீங்களா அது போட்டு மஞ்சதூள் போட்டு ம் கொஞ்சோ கல்லு உப்பு போட்டு அத நல்லா க ஊற வச்சிருவோ தோழி மீன கழுவிட்டு வந்து கட் பண்ணிட்டு வந்து அதுல நல்லா போட் ட்டு ஊற வச்சிட்டு வந்துட்டே அப்டி பண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மீன் ஸ்மெல்லு வராது வராது தோழி
எவ்ள நேரோ அத ஊற வைக்கணு நம்ப
அது நா வந்து நா கொஞ்ச நேரமே ஊற வைச்சே அதனால ஊற வைக்கறதுனால எந்த பிரச்சனையு இல்ல அது நல்லா ஊறிட்னா அந்த வாட வராது நம்ளுக்கு
ஓகே ஓகேங் சிஸ்டர்
ஆ அது கையின் க அரிசி கழுவுற தண்ணி இருந்தாலு பரவால்ல இல்லன்னா கூட மஞ்சதூளு உப்பு சேத்து அத அ தண்ணிலே போட்டு கொஞ்சோ நேரோ வச்சிட்டம்னா அந்த ஸ்மெல்லு கொஞ்சோ இல்லாம இருக்கு தோழி அது இல்லாம இப்ப மீன்ல பாத்தீங்கன்னா மீனு வந்து ஒடனே பிடிச்சி நம்மளுக் ஒடனே வர்றது இல்ல மீனு ஒரு ப ஒரு வாரோ பதினஞ்சு நாள் கழிச்சி தா நம்ளுக்கே வருது
நம்ம கொஞ்சோ ஐஸ்சிங் பண்ணி நமக் கொஞ்சோ குடுக்குறாங்க கெட்டு போகாம
ஆமா தோழி அது நறைய கெமிக்கல்லா சேத் து தா நம்ளுக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்க அந்த அந்த கெட் கெட்ட இதல்லா வந்து நமக் கொஞ்சோ போகு தோழி இந்த மஞ்சதூள் உப்பு எல்லா சேக்கும்போது அந்த கெட்ட கெமிக்கெல்லா கொஞ்சோ போறத போவு தோழி அதனால நா வந்து அது மாரி பண்ணுவே தோழி
ஓகே ஓகேங் சிஸ்டர் அது ஊ ஊற வச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பிராசஸ் சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது ஹலோ ஆ கேக்குதுங் இல்ல ஊற வச்சதுக்கப்பற அதுக்கப்பற எப்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங் கேக் குக் பண்றத்துக்கு
அ ஊற வச்சிட்டு புளிய மின்னடியே ஊற வச்சிருவே தோழி மின்னடி ஊர்னாதா நல்லா ஊறி வரு அந்த புளி அ சுத்தமா கரைக்கும்போது புளிய நல்லா சுத்தமா கரைக்கும்போது நம்ளுக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு அதனால கரைக்கு போது நம்ளுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு அதனால கொஞ்ச முன்னாடியே ஊற வெச்சிருவே
ஓகே
ஊற லெச்சதுக்கு அப்புறோ வடிக்கட்டி வெச்சு நல்லா மா புளிய கரச்சிக்கிட்டு அதுலையு நா என்ன பண்ணுவேனா கெழம்பு மெளகா தூளு நா போடுவே இப்ப மூணு ஸ்பூன் மெளகாதூள் போட சேர்க்க போற அந்த கொழம்பு அப்டின்னா அ ரெண்டு ஸ்பூன்னு கொழம்பு மெளகா தூள் சேப்பே ஒரு ஸ்பூன் பாத்தீங்கன்னா தனியா அரச்சு வெச்ச மொளகாத்தூள் தனி மொளகாத்தூள் வந்து அதுல சேப்பே
ஹோம்மேட்டா ப்ரிப்பர் பண்ணிப்பிங்களா
சொல்லுங்க தோழி
இல்ல ஹோமில ஹோம்லே வந்து அந்த மசாலா ரெடி பண்ணப்பீங்களான்னு கேக்குறே
ஆமா தோழி ஆமா தோழி மெளகாய்த்தூள் எல்லா நா வந்து வீட்லதா மெளகாத்தூளு இல்ல எல்லா தூளுமே எல்லா தூளுமே நா எந்த தூளுமே கடையில வாங்க மாட்டே எல்லாமே வீட்லேயே பிப்பேர் பண்ணிக்கிறதா தோழி கடையில வாங்குறது பாத்தீங்கன்னா நா நிறைய அத அஜினமேட்டே றைய அந்த அஜினமோட்டோ அந்த மாரிலா சேக்குறாங்க தோழி ஒடம்புக்கு ரொம்ப கெடுதல் தோழி நம்ம சாப்புறதே பாத்தீங்கன்னா ஒடம்புக்கு ஹெ ஆமா நம்ம சாப்புறதே பாத்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு தா சாப்புறோ அது காசு குடு எடுத்து வாங்கி ஆரோக்கியத்த கெடுத்துக்க வேணான்றது என்னோட கருத்து தோழி பாத்தீங்கன்னா கொழம்பு மெளகாய் தூள் எல்லாமே வந்து நா வீட்லே வந்து தா செய்வே தோழி
ஓகேங்க சிஸ்டர்
தோழி
ஆ கேக்குது சொல்லுங்க
ம் பேச்லாமா தோழி தொடர்ந்து பேசுவோ தோழி
ஆ பேசலாம்
ஆம் சரி தோழி தொடர்ந்து பேசுவோ ஒங்க கிட்ட நறைய ஆ செய்திகள்லா கத்துக்கிட்டே ரொம்ப நன்றி
ஓகேங் சிஸ்டர் ஆ ஓகேங்க தேங்க் யூங் சிஸ்டர்